ஹலோ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க மேம் நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேங் மேடம் அப்றங் மேடம் ஆ
ஹா நீங்க பேசுறது கொஞ்சோ பிரேக் ஆகுது ஆ இப்போதா கேக்குது ஹா ஓகே
ஆ கேக்குதுங்ளா ஆ
ஆ ஹா இப்போ
அப்றோங் மேடம் உங்க ஊர்ல எப்டி இருக்கு ஊர்ல என்ன ஃபேமஸு
ஆ எங் ஊருக்கு நியர் பை தா வந்து மதுரை பக்கத்துல தா இருக்கு
அப்டிங்ளா மேடம் ஆ
தனா ஹா ஃபுட்டு என்னதுன்னா அங்க மதுரை ஃபுல்லாவே தூங்கா நகரம் அப்டி தா சொல்லுவாங்க அ எனி டைம் போனாலுமே வந்து ஆ விடிய விடிய எல்லா கடைகளுமே வந்து அங்க இருக்கு எதனாலு சொல்லுங்க ஆ எல்லாமே தா நான்வெஜ்ல வந்து எல்லா ஐட்டமுமே வந்து நல்லா இருக்கும் முக்கியமா வந்து மதுர மதுரை வந்து பன் பரோட்டா மல்லிகைப்பூ அப்பறம் மீனாட்சி அம்மன் கோவில் டெம்பிள் அழகர் கோவில் டெம்பிள் அப்பறம் திருப்பரங்குன்றம் டெம்பிள் இதெல்லா ஃபேமஸ்ஸா கொஞ்சோ இருக்கு
சேர் சேர் நீங் போய்ருக்கீங்
ஆ எல்லா பக்கமு நானு போயிருக்க நீங்க வந்து பாத்துருக்கீங்ளா ஹலோ கேக்குதா மேம்
ஆ கேக்குதுங்க மேடம் இல்லைங்க மேடம் நா அந்த சைடு வந்தது இல்லைங்க மேடம்
வந்தது இல்லையா சித்திரை திருவிழா வந்து மே மாசம் நடக்கு அதெல்லா கூட டிவிலயே டெலிகாஸ்ஸன் பண்ணுவோ
ஆ டிவில லைவ் பாத்துருக்கங்க ஃபுல்லா கூட்டம் இல்லைங்ளா நல்லா கூட்டம் லட்சக்கணக்கான பேருப்பாங்க போல இல்லையா?
ஆமா அந்த திருவிழா வந்து முன்னாடிலிருந்தே மன்னர்கள் காலத்ல
அ அ அ அதெப்பிடி ஒன் வீக் வெச்சிருப் பாங்ளா?
ஆமா ஒன் வீக் நடக்கு அந்த மீனாட்சிஅம்மன் கோவில் கொடியேற்றத்துலருந்து மறுநாள் கல்யாணம் அதுக்கப்றோ வந்து அங்கருந்து அழகர் வர்றதுலருந்து இங்க வந்து நெறையா ஆ தசவதாரம் அந்த மாதிரி ஒவ்வொரு முன்னாடிலந்து ஃபாலோ பண்ண அந்த ட்ரெடிஷ்னல்லா கொஞ்சோ ஃபாலோ பண்ணுவாங்க அதெல்லா முடிஞ்சதுக்கப்றோ ம். அந்த ஒரு வீக்ல வந்து திருப் பி அழகர் வந்து க கோவில் போற வரையு ஒன் வீக் நடக்கு.
நடக்குங்ளா அ நீங்க போய் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துருப்பிங்ளா?
ஆ நா அங்க போய் அந்த ஃபங்ஷன்ல்ல எல்லா இது பண்ணிருக்கோ ம். ஆமா அந்த டைம் வந்து ரம்ப கொஞ்சோ ரஷ்ஷாதா இருக்கு.
சந்து பொந்துமே அவ்வளோ கூட்டமா இருக்குது.
ஆமா எல்லா பக்கமு இருந்து அந்த அந்த ஒரு நாள் தானே எந்த ஊர்ல இருந் தாலு வந்துடுவாங்க அந்த ஃபெஸ்டிவல்க்காக அ லீவு போட்டு வந்து வந்து வந் துருவாங்க. ஆமா அந்த டைம் வந்து அ சாப்பாடுமே வந்து நம்ம எதுமே அங்க அங்க எல்லாருமே ப்ரிப்பர் பண்ணவே மாட்டாங்க எல்லாமே காலைல இருந்து அங்க வர்ற பக் தர்களுக்காக குடுத்துட்டே இருப்பாங்க நீர்மோரு அ அந்த மானி சக்கர பொங்கல் சாப்பாடு ஃபுல்லாமே அன்னிக் ஃபுல்லாமே நடந்துட்டேதா இருக் ஒ ஒன் வீக் ஃபுல்லாமே ஃபுட்டு எல்லாருமே ப்ரொவைட் பண்ணிட்டு தா இருப்பாங்க. அப்பறோ வந்து இந்த கொழந்தைங்க எல்லா மீனாட்சி அம்மன் வேசோ இந்த இதெல்லாம் போட்டு அழகர் மாதிரி வேசோ எல்லாம் போட்டு அதெல்லா கொஞ்சோ கிட்ஸுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாரு
அ நல்லா இருக்கு.
ம் நல்லா இருக்கு நீங்க முடிஞ்ச ஒன் டைம் வந்து பாருங்க.
அ வரங் மேடம் நெனைக்கிறே நாங் மீனாட்சிம்மன் கோவில் வர்லான் நெனைப்போ நம்ம எதுமே பிளான் பண்ண மாரி நடக்கறது நம்ம ஒன்னு பண்ணா அது ஒன்னா இதாகு. அதனால எங்கிமே பிளான் பண்ணாம் போனம்னா ஓகே ஆகுது நம் முன்கூட்டியே பிளான் பண்ணா செட்டாகறது இல்லைங்க அது செரி இவுங்க பிரதருக்லா லீவ் இரு ஆமாங்க சொல்லுங்க.
ஆ அந்த மீனாட்சியம்மன் கோவில் பக்கத்திலயே வந்து இந்த ஆயிரம் கால் மண்டபம் அப்டின்லா அங்க இருக் தே பக்கத்திலயே அதெல்லா ரொம்ப வந்து பழைவ ம வந்த தூண்கள்ல்லா வந்து அ அப் போ ஆட்சி செஞ்ச நாயக்கர்கள் காலத்துல கட்ட பட்டது அப்டின் சொல்லுவாங்க ரொம்ப பழமையானது. அங்க நியர் பைலதா இருக்கு மீனாட்சி அம்மன் கோவில்லிருந்து அங்க ம அம்மன்க் கோவில்லைமே நாலு வீதிகள் இருக்கு நாலு வீதிகள்லைமே கடைகள் அங்க வந்து எல்லாமே நம்ம வீட்டுக்கு டு தேவையான பொருட்கள்லருந்து மின்னாடி பழமியான பொருட்கள்லருந்து எல்லாமே வந்து அங்க வந்து கடைக்கு.
சேரிங் மேடம் கண்டிப்பா இப்ப நீங்க ஸ் சொன்ன மேரி போனம்னா இந்த இதெல்லா போய் பாக்லா இல்லைங்ளா
ஆ எல்லாமே நல்லா பாக்லா அப்றோ அழகர் கோவிலுமே வந்து ரொம்ப அப்டியே இயற்கையோட அந்த மலைய ஒன்றி அது சுத்திலு மல இருக்ற மாதிரி இருக்கு அப்டியே ஒரு காட்டுப் பகுதியோட ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்ரிப்பு போன மாதிரி இருக்கு மல து அழகர் கோவில் அந்த மாதிரி போனீங்ன்னா கூட அங்கயு நல்லாருக்கு
ஆஹ இந்த மதுரையிலதா இந்த கண்ணகி இத இருக்கா மேடம்
ஆ அது வந்து கொஞ்சோ தூரோ கொ சொல்லுவாங்க இந்த மதுரையிலருந்து வந்து கொஞ்சோ அவுட்ரு போனு அங்க வந்து சொல்லுவாங்க கண்ணகி போட் ட்டல் அங்க ஒன்னு இருக்கு அப்டின்னு சொல் சொல்லி சொல்லுவாங்க ம் ம் அது வந்து சில
எப்டி வீட்ல சமையல்லா இந்த மதுர ஸ்டைல் தானா ஆ
ஆமா மதுர ஸ்டைல் தா ம்ம்
எப்டி காரோ தூக்கி போடுவிங்ளா
ஆமா கார கொஞ்சோ அதிக இல்ல முன்னாடி காரோம் அதிகமாக தா சாப்டுவோ இப்போ எங்க ஹஸ்பண்ட் க்கு வந்து அது வந்து கொஞ்சோ செட் ஆகல அதனால மீடியமா ம்
ஓகே மேடம் அப்றோ சமையல் என்ன உங்ளுக்கு பேவரெட்டு என்ன டிஷ் செய்வீங்க
நாங்க வந்து ரொம் வெஜிடேரியன் நாங்க வெஜிடேரியன் அதனால வெஜ் தா மோஸ்லி சாப்டுவோ
வெஜிடேரியன்னா சேரி சேரி
ஆமா நாங்க வெஜ்ஜி
ஆ நான்வெஜ்ல்லா இப்ப இது பண்ண மாட்டேங்க
ஆமா நான்வெஜ்லா இது பண்றது இல்ல எஃகு மட்டு பாப்பாக்கு வந்து டாக்டர் குடுக்க சொன்னாங்க
ஓ சேரி சேரிங்க மேடம் அதனால அது மட்டு குடுப்பீங்ளா
அதுக்கு மட்டு கொடு
சேரிங் மேடம்
வெஜ்ல என்னது கீரைகள் ஆ அதான குடுக்க முடியு கீரை காய்கறிகள் அது மாரி ஏதாவ்து
இல்ல உங்ளுக் ஃபேவ்ரட்டான ஏதா டிஷ் இருக்கா அப்டின்னு கேக்குறே
அ பிரியாணி செய்வே இந்த காளான் பிரியாணி பன்னீர்ல பிரியாணி செய்வோ அப்றோ வந்து இந்த அ இது ஜங் ஃப்ரூட்டு ம் பலாக்காய் பிரியாணி அந்த மாரி ஏதாவது
ஓ என்ன பலாக்காய் பிரியாணியா
ஆ ப பலாப்பழோ வந்து சின்னது பலாப்பழோ வந்து பெருசாக்றதுக்கு முன்னாடியே சின்னதாருக்கு ஆ அந்தது ஆ ஜங்க் ஃரூட் ஆ அது அத வந்து கட் பண்ணி சு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி நம்ம பன்னீர் பிரியாணி செய்யிறோல அதே மாதிரியே அதுவு நல்லா இருக்
அதுல அந்த பால் இருக்குமே அதுக்கு என்ன பண்ணுவீங்க
அது சின்னதுனால அதுலல்லா அந்தது வராது.
இருந்தாலுமே இந்த லைட்டா இருக்கும் தானங்க.
இல்ல, நம்ம எல்லாமே சீவி நம்ம எல்லாமே சீவிடுறோம்ல அந்தது அந்த அது தோல் எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு, அத ஸ்கொயரா கட் பண்ணிட்டு மஞ்சள், உப்பு போட்டு நம்ம குக்கர்ல விசில் வச்சு எடுத்துக்கணு தனியா, அத் கழுவிட்டு குக்கர்ல வச்சு விசில் எடுத்தாவே போதும் அந்த பால் எதுவுமே அதுல வராது.
ஓ செர் செர்ரி நல்லா இருக்குங்களா.
ஆ நல்லாருக்கும். அத வந்து நம்மை அ அஸ்யூஷுவல் வந்து பன்னீர் பிரியாணி செய்ற மாதிரியே இது செஞ்சுக்கணு
ஓ அப்டிங்களா செர் செரி ம் டேஸ்ட் இந்த நான்வெஜ் டேஸ்ட் இருக்கு இல்லையா ஆ சிக்கன் பிரியாணி பண்ணுவ‌ங்க அ அதுனால தெரிய வாய்ப்பு இல்ல ஆ ‌இல்ல நாங்க செய்வோ இந்த ஆ கொழம்பு செய்வேன் சிக்கன் கொழம்பு மாரி ஆ ஆக்சுவலி சிக்கன் மாரித்தான் இருக்கும் கெட்டியா பெரட்ன மாதிரி வச்சோம்னா நல்லாருக்கு அதுதான் கேட்டேன் பிரியாணி இல்ல இப்ப சிக்கன் டேஸ்ட் வரும் இல்லையா அதுதா கேட்டே சிக்கன் பிரியாணி வெப்பேங்க மேடம்
பாப்பீங்களா ஆ செரி
சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்யலா எங்க சிஸ்டர் ஒருத்தவங்க சாப்பட மாட்டாங்க. ச் அந்த அந்த மட்டன் ஸ்மெல் அடிக்கனால அவ்ங்க அவ்ங்க நான்வெஜ் சாப்ட மாட் டாங்க சிக்கனுங்கறனால சிக்கன ஒதுக்கிட்டு பிரியாணி மட்டு சாப்டுவாங்க. இந்த நான்வெஜ் போட்டு செஞ்சேன் வச்சுக்கோங்க, செஞ்சேன்னு வச்சுக்கோங்க அது ஒரு மாதிரி அந்த ஷை இது திஸ் ஸ்மெல்லுடா ஆ குட் ஸ்மெல்லு, அதனாலயே அவங்க அவாய்டு, தெரியாது செய்யறது தான ஆ சிக்கன் பிரியாணி
செர் ஆ செர்
பிரியாணி, காளான் பிரியாணி அந்த மாதிரி
புலாவ்வும் இருக்கு. தனித்தனியா ஒவ்வொரு டிஷ் பண்றதுக்கு மொத்தமா பிரியாணி இன் தந்துரி வேலையு கொஞ்சோ மிச்ச மாயிடுது.
பொரியல் தனியா அதுக்கே டைம் ஆயி டும்லையா, அதனால இப்படி ஆனா என்னதா இருந்தாலும் அதோட டேஸ்டா இருக் இப்ப முடியாது. வெஜ்தா பெஸ்ட். நமக்கு ஒரு நேரோ பிரியாணிய சாப்பிடலா கே ஆ இல்லனா ரெண்டு நே சாப்புலாம், அடுத்த நேரோ அந்த ரசோ இல்லன்னா சாம்பார் வச்சு சாப்படுறதா புடிக்குகே எல்லாருமே அதைத்தான் விரும்புவாங்க. எங்க வீட்ல எல்லாம் நீ தொடர்ந்து கொடுத்தலே ஐயே அப்படின்ருவாங்க என்ன இதே போட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரு சிலர் அதே மூணு நேரோ நாளு சாப்டுறாங்க. நமக்குல்லா செட் ஆகாதுங்க மேடம். ஏதோ ஒரு நேரோ சாப்ட்டமா அடுத்த நேரோ இந்த ரசமும் சாம்பாரும் இருக்கணு அதுதா கரெக்ட் ஆ
அப்றோ இந்த இதெல்லா நீங்க இப்போ சிறுதானிய வகைகள் இந்த மாதிரி எல்லா நெறைய இன்னோவேட்டிவா இப்போ சாப்பாலெல்லா இது பண்றாங்க அது மாரி இந்த கூழ் இதெல்லா நீங்க சாப்டுவீங்ளா
ஆ இது சம்மர்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பு இருக்கு இல்லைங்ளா அது வாங்கி கம்பங்கூழ் வெச்சுக்கலாம் மேடம் அ அப்றோ இந்த ராகி கூழு இந்த பாப்பாக்கு சத்தமாவுதரால்ல அதுல கொஞ்சோ கூழு ரொ ட்டி வந்து செஞ்சுக்குவோ ஆ அதுதாங் மேடோ செய்றோ ஏ ஆனா யூஸ் பண்ணனேங்க இந்த கருப்பு கவுணி எல்லா சொல்றாங்கில்லையா அதெல்லா வாங்கி இந்த அ நல்லது அ கெடைக்கறதும் இல்ல நம்ம டவுன் சைடு போனம்னாத்தா எதோ கெடைக்கு அது வாங் கி இந்த வறுத்து பவுடரு மாரி பண்ணி குடி நம்ம குடிச்சு
பண்ணி கஞ்சியெல்லா வெச்சு ஆ
ஆமாங்க கஞ்சி இந்த ரொட்டி
ம் கொளக்கட்ட எல்லா செய்யறாங்க ம்
ஆமாங்க மேடம் நெறையா டிஷ் பண்றாங்க நம்மளுக்குதா தெரியறதில்ல அ தனால ஒன்னு ரெண்டு டிஷ்ஷஸ் தெரியற மாரி இருந்தா அது பண்ணிக்கலாங் மேடம் இந்த ரைத்தெல்லா கொஞ்சோ கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி இதுல போயி க்கலாங் மேடம் ஆ அப்றோ பாத்தீங்கன்னா இந்த காஃபி, டீக்கு பதிலா அதுவே நமக்கு பவுடர் மாரி ரெடி பண்ணி பால்ல கலந்து குடிக்கிற மாரி இருக்கில்லைங்ளா அந்த மாரி கூடி நம்ம ரெடி பண்ணிக்கலா ஆமா அதுதாங்க மேடம் பண்ணனு இப்ப பாப்பாக்கு சத்துமாவு கெடை க்கறனால பாத்தீங்கன்னா அதுல பாப்பா கூலு குடுப்போ அப்றோ அதிலே இந்த பச்ச மொளகா, வெங்காயோ எல்லா நறுக்கி போட்டு சால்ட் போட்டு ரொட்டி சுட்டம்னா நல்லா இருக்கு அது சாப்பல்லா ஆ அப்றங் மேடம் அதனால இதுதாங் மேடம் பண்ணலா இனி இதுக்கு மேல வாங் ஹலோ ஹலோ ஆ செரிங் மேடம் நா கூப்பறங் மேடம்
ஆ
ஹலோ ஆ சேரிங்
அ கேக்குதுங்க மேம் ஓகே மேம்
பதுன் வேல போய்